ஹலோ ஹலோ கேக்குதா
கேக்தா
கேக்குதா தோழி ஹலோ இணைப்புல இருக்கீங்களா ரொம்ப மெதுவா கேக்குது உங்க ரொம்ப கம்மியா கேக்குது உங்க சத்தோ
ப கேக்தா
ஆ இப்போ ஓகேவா
ச
ஹலோ
கேக்குதா ஆ கேக்குது
ஆ உங்களோட வாய்ஸ் இப்போ கே ஆ சரி ஓகே நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா
ஆ நா நல்லா கே நீங்க நல்லா ஆ நல்லா நல்லா இருக்கே நல்லாருக்கே சாப்ட்டீங்ளா
ஆ ச
சாப்ட்டீங்ளா தோழி
ஆ சாப்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
நம் ஆ சாப்ட்டே சாப்ட்டே சாப்ட்ட செரி ஓகே நம்ம உணவு உணவு பத்தியே பேசலாமா உங்களுக்கு பிடித்த உறவு உணவுகள பத்தி சொல்றீங்ளா உங்களுக்கு என்ன ம என்ன மா ஆ சாப்பாடு புடிக்கு
எனக்கு வந்து தோசை
உங்களுக்கு என்ன மாரியான சாப்பாடு புடிக் க்கியோ
ஆ எனக்கு தோசை புடிக்கு, சாம்பார் புடிக்கு
ம், ம், ம், ம்
உங்களுக்கு என்ன புடிக்கு சிஸ்டர்
ஆ நம்ம நா நம்மளு நார்மலா எப்பயு செய்யுற அந்த நாலு ஐட்டந்தான அந்த தோச, இட் லி இல்லனா சப்பாத்தி அந்த மாரிதான நம்ம செய்ற மாரி இருக்கு புதுவித உணவுகலா இல்லாம எப்பயுமே அந்த பாரம்பரிய உணவு மாரிதா போயிட்டே இருக்கு என்ன பசங்களுக்காக கொஞ்சோ ஏதாவது வித விதமா செய்ய வேண்டியதாருக் கு
ஆமா பிள்ளைங்க ஸ்கூலுக்காக ஏதாவது டிஃபரெண்டா பண்ணி குடுக்ற மாரி
ஆமா கண்டிப்பா, கண்டிப் இப்ப அவங்களுக்கு புடிச்சதாவு இருக்கணு அது ஆனா ஆரோக்கியமானதாவு இருக்கணு சோ அந்த மாரி வந்து நம்ம யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டிய
ஆ ஆரோக்கியங்கிறதெல்லா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஆரோக்கியத்த எதிர்பாக்கற மாரி இல்ல ஏன்னா நம்மளா ஏதாவது சொல்லி குடுத்தாதா உண்டு
கண்டிப் கண்டிப்பா கண்டிப்பா முன்னாடி இருக்கவங்கல்லா வந்து கேப்ப கம்பு இதெல்லாதா அதிகமா சேத்துக்குவாங்க
ஆமா ஆமா ஆ இப்ப சாப்டவு மாட்டேங்கிறாங்க அப்ப எல்லா நம்மளுக்கு கெடைச்சிச்சி நம்ம சாப்ட்ல்ல இப்ப அது பிள்ளைங்களுக்கு நம்ம குடுத் அதெல்லா அந்த பிள்ளைங்க விரும்பி சாப்ட மாட்டேங்கிறாங் களே
சாப்ட மாட்டேங்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்டாயத்துல ஏதாவது ஒரு வேறு விதமா அத குடுத்துதா பழக்க வேண்டியதா இருக்கு பிள்ளைங்களுக்கு
ஆமா இப்டி இருந்தா என்னதா வாங்கி குடுத்தாலு அந்த கடையில வாங்கி சாப்ட்றது அதா அவுங்களுக்கு
ஆ அதுல உள்ள அது அது அது எவ்ளோ தேங்கா இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே அது அவுங்களுக்கு
ஆ புரியல புரியல கண்டிப்பா புரிய மாட்டேங்கிது நம்மளுக் அப்ப கிடைச்சிச்சி நம்ம அதோட அருமை நம்மளுக்கு தெரியல நம்ம க்கும்போது நம்மளுக்கே அருமை தெரியலதா ஆனா இப்ப நம்ம ஒரு இதா தாயானத்துக்க ப்பறோ நம்மளுக்கு தெரியுது
கண்டிப்பா நம்ம அப்பல்லா நம்ம அம்மா குடுக்கும் போது சாப்புட்லயே இப்பல்லா சப்புட்ணுமே அப் டின்ட்டு இனிமேல்தா நமக்கு தோணுது நம்ம அத இப்ப ப நம்ம அத இப்ப எதுக்கு சொல்றோனா அவங்களுக்கு அது புரிய மாட்டீங்க எங்க வீட்லல்லாம் அப்டியே அரிசிமா அரிசி உப்மா புட்டா இருக்கட்டும் இல்ல களியா இருக்கட் இதெல்லா கொடுப்பாங்க நாம சாப்டவே மாட்டே ஐயோ போங்க என்ட்ட இதெல்லாம் போய் சாப்ட சொல்றீங்க இப்ப வந்து அதோட நமக்கு தெரியுது ஐயோ
ஆ இப்ப இதோட தெரியுது இப்ப சாப்டோன இத பாருங்களே இப்ப நம்ம சாப்பிட்டாலு இந்த உடம்புல ஏத்துக் கொள்ள மாட்
அத ஒத்து ஏத்துக்க மாட்டேங்க கண்டிப்பா கண்
ஆமா ஆமா கேப்பகளி குடுப்பாங்க உளுந்தங்களி குடுப்பாங்க இப்பல்லாம் நம்ம யாராவது செஞ்சுடுக்க டாங்களானு தோணுது நம்மளோட இதுக்கு
கண்டிப்பா யாராவது செஞ்சு குடுத்து தா சாப்புட்ற மாரி சாப்ட மாட்டேங்குது அதா கொஞ்சம் கொஞ்ச இத கம்பெல் பண்ணி இது செய்றே அது செய்றே அது ஹெல்ப் பண்ணு அதுக்கு கூட்டிட்டு போற இங்க போறதா எத சொல்லி தாஜா பண்ணிலா சாப்பிட வைக்க வேண்டியதா அந்த மாரி மாறிடுச்சு கண்டிப்பா அவங்கக்கா அவங்களுக்கு என்ன புடிக்குமோ அதுவே நம்ம ரெகுலரா செய்யற மாரியே ஆயிடுச்சு புதுசா நம்மளால எதுவும் ட்ரை பண்ணவும் முடியல அவங்களுக்கு அந்த சாம்பாரா இருக்கட்டும் அதா அ ஒரு சாம்பாரா இருக்கட்டும் ஒரு க இதா இருக் ஏதாவது ஒரு நால ஐட்டம் புடிச்சிருசினா நம்ம அதே தான் திரும்ப திரும்ப
அதேதானே திரும்ப திரும்ப ஸ்கூலுக்கா இருந்தாலும் சரி வீடலயே இருந்தாலும் என்னைக்கா ஒ எவும் சாப்பிட மாட்டேங்க
ஆமா எங்களுக்கு அது வேணா நான் எங்களுக்கு இதேவே போதும் அப்படின்றுதுங்க ஆன நமக்கு அந்த இது பிடிக்க மாட்டேங்குது இப்ப சாம்பார்லாம் வந்து சாம்பாரை வச்சு சாப்பிடுவாங்க பருப்பா வச்சாலும் சாப்படுவாங்க நம்ம சொல்றோம் நமக்குதான் அது வாய்ப் பிடிக்க மாட்டீங்கன்னான் எப்ப பத்தாலு பருப்பே செய பரவால எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்றாங்க
தோசை சாப்பறது தா எனக்குமே பிடிக்குன்னா அதுக்குன் எப்பொழுதுமே அதையே சாப்பிட முடியாதுல்ல இட்லி சா
கண்டிப்பா அதுதான்
இப்தியேதான் பிடிக்க மாட்டேங்குது ஆ தோசைதான் எனிடைம் கேக்குதுங்க இப்ப நம்பளுக்கே ஆசையா இருக்கு
ம் என்னிக்காவது ஒரு நாள் செய்யும்போதுதான் அதது இது பண்ண சரி ஓகே என்னிக்காவது ஒரு நாள் செய்றோ அஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கடா இன்னிக்கா அதுவா உ நமக்கு ஏதா என்னிக்காவது ஒரு நாள் ஆசையா வந்து பொங்கல் சாப்படுனும் போல இருக் நம்ம செஞ்சோனா அத ஒத்துக்க மாட்டாங்க எதுக்கு அத செஞ்சிங்க எங்குளுக்களா அதெல்லா பிடிக்கவே பிடிக்காது எங்குளுக்கு ஒயிட் ரைஸ்தா வேணு டீன் அப்பதா கேப் ப்பாயிங்க நமக்கு அப்பதா அத டெய்லி ஒயிட்ரைஸ்தான சாப்பறோம் ஒரு நாள் இப்பிடி சாப்பிடுங்க சொன்னா அத கேக்க மாட்டாங்க புளி சாப்பாடா இருக்கட்டோ எலும் ச்சம் சாப்பாட இருக்கட்டு செஞ்சா வேணாங்கறங்க அதான் அல்லா எனிக்காவுது ஒரு நாள் அத ஏத்துக்கலான்டா தப்பு இல்லடா
பிள்ளைங்க எல்லாருமே இப்டிதா இருக்குதுங்
ஆமா டெய்லி ஒயிட்ரைஸ்தா அவுங் கேக்கிறாயிங்க இதுவே வேற எதாவ கலர் சாப்பாடு செய்ரோன்னா இல்ல
இது கேரட்ரைஸ் செஞ்சு குடுக்குலா அதெல்லாம் விரும்பி சாப்புட மாட்டறாங்க கேரட்டு பீன்ஸ்சுல்லா நல்லது ஒடம்புக்கு நல்லது இப்ப அதனாலதா இப்ப ஃபிரைட் ரைஸ் மாரி இப்ப செஞ்சு குடுக்கற அ பீன்ஸு
ஃப்ரைட் ரைஸ்லா எப்புடிப்ப ஃப்ரைட் ரைஸ் லே இப்ப எல்லாத்தைமே எடுத்து வெச்சுறாங்களே
ஆமா அனா அந்தளவுக்கு பொடிசா கட் பண்ணிறனு சிஸ்டர் ரொம்ப பொடிசா கட் பண்ணிட்டம்னா நைஸா நம்ம கொஞ்சோ சோம்பறித்தனத்த பாக்காம நைஸா கட் பண்ட்டம்னா அது ஓரளவுக் சாப்டுவாங்க
ஆ அதோட நல்ல
ஆ நா வந்து ரொம்ப நைசா கட் பண்ணிருவோ நா வந்து கொஞ்ச பெருசா நார்மலா காய வெட்ற மாரி பண்ணம்னா சாப்ட மாட்டாங்க இருக்க நைசாவே நம்ம பண்ணிட்டோ அப்டின்னா ஒரளவுக்கு ஓரளவுக்கு அதுலயுமே ஃப்ரை ரைஸ்மே ஃபுல்லாவே நெறையா சப் போட முடியாதுல வெஜ் இதுயே ரெஸ்பான் லைட்டா கலர்ஃபுல்காக அவ்ளோதா
ம் ம் ம் ம் இந்த கீரை எல்லா சுத்தமா எடுத்துக் க்கு மாட்டேங்குறாங்க அந்த பொரியல்லா இதுலா என்ன எதுக்கு இதலா வக்கிறீங்க அப்டின்
ஆ அத அப்புடியேதா இருக்கு தட்லே எல்லா அப்புடியேதா இருக்கு ஸ்கூல் குடுத்துட்டாலு அது அப்டே ரிட்டன் தா வர்து
ஆ அதனால அத ஒன்னு சூப்பு மாரி குடுத்துறது அதனா வ அவங்களுக்கு தண்ணி மாரி குடிச்சடுறாங்கல்ல அதனால அந்த மாரிதான் மாட் குடுக்க வேண்டியதாருக்கு வேற என்ன பண்றது ஹெல்தி குடிங்க கண்டிப்பா குடிச்சுதா ஆகணு அப்படின்ற மாரி நம்ம வந்து வற்புறுத் தான் கொடுக்குறோம அவங்களா அத வித் ந்து சாப்புட மாட்டா இதுவே கடையில வாங்கன்னோ ஐட்டோனா அதை அவங்க கேட்டுக் கேட்டு வாங்கி சாப்படுறாங்க இன்னு வேணு இன்னு வேணு இன்னு வேணுன் அதே வீட்ல செஞ்சா அவங்களுக்கு அது பிடி க்க மாட்டேங்குது
ஆமா உங்களுக்குமே உருளைக்கிழங்கு வால வாலக்கா ஆ இந்த மழையிட்ட தா கேக்குன் காய்கறில்லா ஆக்கி சாப்படுத்து விட்டோம் அப்டின்னா திரும்பி அப்டியே வருது நம்ம காலையே எந்துச்சு எல்லா செஞ்சு எல்லா இது பண்ணி ஹெல்ப் பண்ணாலு
கண்டிப்பா ம் அது எதாவது ஒரு பிடிக்காத அயிட்டனாலு அது அப்டியே திரும்ப கொண்டு வந்தறாங்க
கொண்டு வந்தடுறாங்க ஆமா அது வந்து இப்ப ஸ்கூல்லயுமே வந்து முன்னாடியல்லா கொட்டிட்டு வந்துருவாங்க இப்ப ஸ்கூல வந்து கொட்டு
ஆமா அதனால கொண்டு வந்தறாங்க ஆ அவுங்களுக்கு அது அவங்களுக்கு புரியமாட் ந்தெல்லா சாப் தா நல்லது அப்டினு நம்மளா வீட் கீழ பாத்து பாத்து இந்த அளவு இது போடணு இது இதுதா போடணு அப்டின் சொல்லி நம் பாத்து பாத்து பண்றோ ஆனா அவுங்க வந்து கடைல
சின்னப்பிள்ளைல பண்ணது அவுங்க பண்றாங்க நம்ம ஒரு தாயா இருந்து அதோட ஃபீல் என்னவோ புரியுது
கண்டிப் இப்ப நம்ம அப்பா அம்மாவோட கஷ்ட வந்து நமக்கு இப்பதா தெரியுது
கண்டிப்பா எங்க அம்மா அப்புடிதா எங்க அம்மா அப்புடிதா சொல்லுவாங்க நா நானு அப்டித்தான இருந்த நா நீனு அப்புடித்தான இருந் தா அப்டின் அசால்ட்டா சொல்லிருவாங்க நீங்க அப்டி பண்ணதப்போ ஒ பிள்ளைக பண்ணுதுங்க நீங்க பண்ணும்போது எனக்கு அம் மா ஆமா நம்மளெல்லா ஹண்டு க்குறதே இல்ல பேர பேத்தி
ச்செத செஞ்சு குடுத்துட் போயே அதுக்கு ஆமா அதுவு முடிஞ்சத புடிச்சதே செஞ்சு குடுக்குறாரு என்ன சாப்டுவோங்களோ அது செஞ்சு குடுக்றாங்க ஏனா எதுக்கு அத கம்பெல் பண்ணீ பிடிக்காதத சாப்பிட்றீங்க அப்டிங்கற மாரி ச இது ஒன்னு
ஆமா பேரெங்க பேரெங்க பேத்திங்க எல்லா கேட் போனா அததா செஞ்சு குடுப்பாங்க நமக்குமே அங்க போனாலுமே அவங்களுக்கு பிந்துபோ கெடச்சது போகதா மிச்ச எது நமக் கெடைக்குதோ
ஆமா
கண்டிப் ப்ப கண்டிப்பா அந்த மாரி எல்லாமே இதாயிருச்சு அவுங்க அவங்களுக்கு ரொம்ப செல்லமாயிறாங்க இவங்களுமே பசங்களுமே வந்து நம்ம கிட்ட கெடைக்காத தெல்லாமே அவங்ட கேட்டு வாய்ங்க்கிறாங்க
வாய்ங்கிறாங்களா அவுங்ளுக்கு ஃபஸ்டு
ஆஹ் நம்ம வேண் ஆமா நம்ம நம்ம வேணான்னு
நம்ம என்னதா ஆஹ் வேணான் சொன்னாலுமே ஆமா அத் தெரியாம வேற குடுத்தர்றாங்க தெரியாம பைசா கொடுத்து நீ போய் வாயிங்கோ அப்டின் சொல்லிட்டு குடுத்தர்றாங்கல்லா
உ அம்மாட்ட சொல்லாதெங்கே சாப்டுட்டு போயிரு அப் ப்டினௌ அவங்களு அதுக்கு வந்து ஒடந்தையா இருந்து எல்லாத்தியு வாங்கி வாங்கி குடுத்துட்றாங்க நம்மளு அதனால நம்மளு அவங்கள ரொம்ப தட்ட முடியல அததா நம்ம இவ்வ யாரு கிட் ல்ல என்ன கேட் டா எப்டி கெடைக்கூன்றத அந்தப் ப இந்த காலத்து பசங்க
க அப்றொமா ஒரு ண்மை யோசிக்கந்தா தாத்தாவ பாட்டிட்ட கேக்காம வேற யார்ட்ட கேக்க போறாங்கா வேற யாருக்கா அதுங்களுக் தா அவங்கள்டதா போய் கேட்பாங்க
கரெக்ட் தா இருந்தாலு து உட அவுங்குளுக்கு ஒடம்புக்கு ஒத்துக்காதுன் துங்குறதுனால தா ந
ஆஹ் அது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஐஸ்கிரீம் வந்தாலு அங்க வாங்கி சாப் வேணா
உம் ஒரு அதா ஒரு பிஸ்கட்டா இருந்தால ஒரு பிஸ்கட்டா இருந்தாலு ஒரு சிப்ஸா இருந்தாலு அதெல்லா வேணானு சொல்லி நம்ம தடுத் தடுத்து வப்போ இவங்கனா பா பாட்டி தாத்தாட்ட
அங்க அங்க கேட்ட தா கெடைக்கு அப்டிங்கிற மாரி ஏ அங்க கேட்டா கெடைக்கூங்கிற அங்க போய் கேட்டு வாய்ங்க்கிறது
அதூ எப்டி சொல்றங்க எங்க அம்மா வாய்ங் தரமாடெங்கராங்க நீங்களாவது வாய்ங் குடுங்க அப்டினு கேட்குபோது அவங்குளுக்கு அது பாவமா இருக்கு அய்யய்யோ பிள்ளைங்க இப்டி கேக்குதுங்களேனு உடனே வாய்ங்க்கொடுத்தராங்க ஆஹ் அதுதா அப்டிதா கேட்டு தாஜா பண்ணி வாய்ங் வாங்கீற்றாங்க ஐயோ கண்டிப்பா கண்டிப் ப்பா அப்டிதா போயிட்ருக்கு நம்மளு எவ்ளோ தடுத்து வச்சாலு அததுது பண்ண முடியில மாத்த முடியில அதுவு சேரி வேற வழியில்ல பெரியவங்கள நம்மளு எதுவு சொல்ல முடியாதுன்றதுனால சேரி ஓக் க்கே பரவால்ல ஒரு நாள் தானே இன்னொரு நாள்லா இது பண்ணக் கூடாது அப்டின் சொல்லிட்டு ச் மிரட்டுற மாதிரி மிரட்டி நம்ம அத ஏத்துக்கிட்டு தா போறோ
பிரிச்சன கெடையாது
கண்டிப்பா கண்டிப்பா உம் நல்லது தோழி நம்ம யோசிக்க வேண்டியதா இரு கண்டிப்பா கண்டிப்பா நல்லது தோழி நம்ளோட நேரம் முடிஞ்சுது இன்னொரு அழைப்புல நம்ம பேஸ் லா உங்குளோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நன்றி